மா
ஆஹ் வணக்கம்மா
உம் நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருப்பேன்
ம் அப்பறமா எத்துன பசங்க எத்துனுமா
ஆஹ் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன்
உம் அ ஹலோ கடி
சொல்லுங்மா
இருக்கங்க
ஆமா பாப்பா வந்து காலேஜ் படிக்கிறா தம்பி வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இப்ப காலேஜ் ஜாயின் பண்ணறதுக்கு கவுன்சிலிங் பாத்துட்டு இருக்கேன் உம் கவுன்சிலிங் பார்க்கும்போ து கவுன்சிலிங்கில தம்பிது கட் ஆஃப் வந்து நானூத்தி அறுபத் தி நாலு வருது கட் ஆஃபு தம்பி த மார்க்கு
உம்
கட் ஆஃப் வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்று வருது செகண்ட் ரவுண்டில வரும் கவுன்சிலிங்கில
உம் உம்
ஆனா செகண்ட் ரவுண்ட்லய இவனுக்கு நல்ல காலேஜ் இன்னொன்னா சீட் கிடைக்கிறது கொஞ்ச கஷ்டம்
ஓரளவுக்கு உம்
ரவுன்ல லாஸ்ட்ல இருக்கான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நூத்தி எண்பதுலேருந்து இருநூறு வரைக்கும் போயிரும் நூத்தி எண்பதுல இருந்து நூத்தி ஐம்பது வரைக்கும் செகண்ட் ரவுண்ட்
உம் உம்
அப்ப நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுன்னா கடைசி மார்க்ல இருக்கறான் இவன் ரெண்டா கடைசி மார்க்ல ரெண்டாவது ஒரு முன்னாடி இருக்கான்
சேரி சேரி அப்டி
ல காலேஜ் கிடைக்கிறது கஷ்டம்ன்னு சொல்லிட்டு போய் நிறைய காலேஜ் பார்த்துட்டு வந்த
காலேஜ் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறங்றதுதான் கஷ்டம் தோ
இல்ல இல்ல நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட்ல வந்து எல்லா காலேஜுமே ஃபில் ஆயிடும் நல்ல காலேஜ் கிடைக்காது
உம் உம்
படிக்க வைக்கணும்னு நினைக்கிற காலேஜ் வந்து கொஞ்ச கிடைக்கிறது கஷ்டம்
உம் உம்
அதனால உம் என்ன பன் ஆனா ட்ரஸ்ட்டு தெரிஞ்சவங்க வந்து ட்ரஸ்ட் இருக்கு
ம்
அக்னி சிறுகுகள்ன்ட்டு ட்ரஸ்ட் இருக்கு அத போய் பாருங்கன்னு சொல்லிருந்தாங்க.
ம் ஹும்
அப்றோ அங்க போயிட்டு திருவண்ணாமலையில போயிட்டு பாத்து ட்டு வந்தோ ட்ரெஸ்ட்டு.
ம் ஹும்
பேசிட்டு வந்தே அப்றோ அங்க மார்க் ஷீட் எல்லா வாங்கி வச்சுருந்தாங்க. கவுன்சிலிங் அப் போ கூப்டுறோ வாங்கன்னு சொல்லிருந்தாங்க.
ம்
அப்றோ சரி என்ன காலேஜ் கெடைக்கு அப்டின்ட்டு கேட்டதுக்கு ஜே பி ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கெடைக்கு அப்டின் ட்டு சொன்னாங்க தம்பி மார்க்குக்கு.
சரி உங்களுக்கு உங்க பையன எது படிக்க வைக்கணுன்னு உங்களுக்கு விருப்போ உங்களுடைய ஆசை உங்களுடைய கனவுகள்
அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெடைச்சு அதுல பி இ கம்ப்யூட்டர் சயின்ஸுன் படிச்சா பி இ வரு பி இ படிக்க வை க்கணுன்னு ஆச. அததா பாத்துட்ருக்கே. ஆனா அவங்க கவுன்சிலிங்ல வந்து மூணு கோர்ஸ் போடுறேன்னு சொல்லிருக் காங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஏ ஐ டி எஸ் பி டெக் ஐ டி இந்த மூணு போடுறேன்னு சொல்லிருக்காங்க. மூண்ல எது கெடைக்குன்னு எனக்கு நம்ம கவுன்சிலிங்ல அவங்களும் கவுன்சிலிங்ல போட்டுதா எடுத்து குடுக்குறாங்க.
ம்
மூணு கோர்ஸ் லயு எது கெடைக்குன்றது கன்ஃபார்ம் இல்ல இப்போதைக்கி.
ம்
அதனால அது அங்கே போயி்ட்டு வந்த பின்னாடி எனக்கு தெளிவாச்சு. ஏன்னா அங்க டிரஸ்ட்ல வந்து அமௌண்ட்டு
ம்
ஒரு லட்சத்தி பத்தாயிரன்னு சொன்னாங்க. ஆ நம்ம அப்டியே ஆமா நம்ம கவுன்சிலிங் ஆ வருஷத்துக் கு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரோ சொன்னாங்க அதில யு சிங்கிள் பேரண்ட்டுனா ஒரு புக்ஸ் ஃபீஸ் ஒரு பத்தாயிரம் கொறைக்கிறேன்னு சொல்லிருக்கறாங்க.
ம் ஹும்
ஆ புக்ஸ் ஃபீஸு ஒரு பத்தாயிரோ கொறையு.
ஆ நீங்க சமாளிக்கிறது ஆ அப்றமா
ம் நாங்க வந்து என்னன்னா துணி வியாபாரோ செய்யற தூக்கிட் போயிட்டு வி் வித்துட்டு வர்றதுதா.
ம் ஹும் சமாளி சமாளிக்கிற தெறம உங்களுக்கு இருக்குமா? சரி பண்ணிடுவீங்களாமா?
பசங்கள படிக்க வைக்கணுன்னா நம்பதா இப்ப மூட்ட தூக்கிட்டு சு த்துறோ அவங்களாவது ஒரு எடத்துல அவங்களாவது ஒரு எடத்துல உக்கார்ணு இல்லியா
ஆமா நல்ல
கொஞ்ச கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணு
சேரி சேரி அது உங்களுடைய விருப்பம் எ எனக்கு பிடிச்சிருக்குது
ம்
நாம எப்டி இருக்குறோமோ அதே மாரி நமக்கு பிள்ளைங்க இருக்கக் கூடாது நம்ப மேல எடத்துல விட்றனுனு நெனைக்கிற அந்த ஒரு தாயுடைய
ம்
ஓகே ஓகே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குது.
அப்றோ நா அப்றோ நா படிக்காம போனதுக்கு காரணமே எங்க அப்பா எறந்துட்டாங்க நான் டென்த்து ஜாயின் பண்றே
ம்
எங்க அப்பா டெத் ஆயிட்டாங்க.
ஆ ஹா
எறந்துட்டாங்க அப்றோ புக்ஸு ஃப்ரீயா குடுத்து ட்டாங்க கவர்மெண்ட்டு ஸ் கூல் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல்தா படிச்சே ஆனா நோட்
அது கூட படிக்க வைக்க மு டியாத சூழ்நிலைல எல்லா நீங்க கஷ்டப்பட்ருக்கிறீங்ளே
ஆ நின்னுட்ட நானு இப் ப நா ஒரு
அப்போ உங்கள வழிநடத்த ஒரு ஆ தாயோ தகப்ப உங்கள வழி நடத்த ல ஒரு நல்ல தாயோ தகப்புன்னும் இல்ல அந்த நேரத் உங்கள உங்கோ உங் உங்களு உங்குடைய தய்வால உங்களுடைய திறமையால நீங்க வளந்துட்டீங்க
ஆமா இல்ல அம்மா படிக்க வைக்கிறேன் தா சொன்னாங்க படி நீ நீ நிக்காத அப்டின்ட்டஸ் சொன்னாங்க குடும்ப சூழ்நிலப் பார்த்தா அம்மாவும் எங்கும் போ முடில வேலக்கி அப்பா எறந்துட்டாங்க நா திடீர்னுு இங்க ஒரு பக்கோ நோட் புக்கு வாங்க முடில டீச்சர் வேற திட்றாங்க
கஷ்ட சூழ்ணில ஆ
கஷ்டம் ஆயிடுச்சு அம்மாக்கிட்ட ஒருபா இல்ல அப்பா எறந்து ஒரு வாரோ என்ன பண்றதுன் புரில அப்ரோ சரி நா அப்டியே நின்னு ட்டு ஸ்கூல் நின்டு வேலைக்கு
இயலறஸ் சூழ்நிலயில விட்
உம் உம் வேலைக்கு போயிட்ட நானு
அத தவிர நம்ப படிக்லனாலும் நம்ப புள்ளைங்க படிக்கணுன் கஷ்டப்படுறீங்கள நல்ல ஹேபிட்மா உங்களுக்கு
ஆ ஏன்னா நாமதா இப்டி ஆயிட்டோம் நம்ம பசங்க அவுங் படிச்சு அவங்க கால்ல நீக் கினுன் ஆச படுறேன்
ஆ அது நல்லயா நல்ல இது தா ரொம்ப நன்றி அடுத்து பயண படிக்க வை எவ்ளோ வேணாலும் கஷ்டப்பட்டு செயல்படுறேனு சொல்றீங்க ரொம்ப நன்றி அடுது பையன ஒழுக்கமான சூழ்நிலையிலும் வெச்சுகணும்
ஆ ஆமா அதுதான் பாத்துட்ருக்கேன் காலேஜு ஒண்ணும் போது காலேஜு கொஞ்சோ நல்ல காலேஜு பாக்கும்போது எங்க போனாலு பசங்க கொஞ்ச அப்டி இப்டி இருக் இருக்காங்க இருந்தாலு நம்ம பசங்களுக்கு தா நம்ம சொல்லி நம்ம குடும்ப சூழ்நில இத எல்லாம் புரிய வச்சி அவுங்ளுக்கு கொஞ்சோ சொல்லி அனுப்னோ வேற வழி இல்ல நம்ம வெளிய அனுப்பலாம இங்க தா இங்க ஊர்ல இருந்தாலு ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் நண்பர்கள் ட்டு சு துவா அதனால ந வீட்டான்ட என்ன பண்ண எங்கள் கொஞ்சேர தேங்காதோப்புன்றதுனால வீட்டான்டியே அவுங்க பசங்க நண்பர்கள எல்லா வர வச்சு வாலிபால் விளையாட இப்ப லீவு அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சு
விளையாட்டு விளையாடணும் ம் விளையாட்டும் கொஞ்ச நேரம்
கேரிங் போடு விளையாடு கேரிங் போடு வாங்கி குடுத்துருவே ப்பறாம் பால் வாலி பால் நீட்டு எல்லா வாங்கி கு ட்டு பத்து நண்பர்கள் வர வராங்க அவன் நண்பர்கள் வந்து அழகா விளையா றாங்க அத நானு கொஞ்சோ பாக்கலாம் ஃப்ரியா இருக்கும்போது நானு உக்காந்து ஒ ஒரு பத்து நிமிஷம் நின்னு கூட பாக்குவன் எப்டி விளையா ன்ட்டு ஆனா என் பையன் நல்ல ஹைட் இருக்கறதுனால நல்ல உயரமா கிறன் அதனால நல்லா விளையா ம் எனக்கே ரொம்ப ரஸ் ரொம்ப அ பாத்தேன்
ஆஹ சரி-சரி நல்லதா விளையாட்டு இருக்கு கணோ
ஆனா எனக்கு இத்தினி வருஷமா தெரியல அவன் பள்ளி படி க்கும் போதெல்லாம் எனக்கு தெரியாம போயிச்சி
விளையாட்ல உங்களுக்கு ஆர்வம் நிறைய இருந்திருக்குது
உம் உம் அவங்க எதுல இன்ட்ரெஸ்ட் பண்றாங்களோ அது மூலியமா நம்ம போனோம்னா நம்ம அவங்க வளருவாங்க
ஆமா அவுங்க விர்
ஆ நம்ம இஷ்ட அவுங்க மேல எத்து பேயிட்டு சொன்னா அவுங்களுக்கு என்ன ஆகும் ஏன்னா இது நம்மளுக்கு புடிக்காத விஷயத்த இவங்க செய்ய சொல்றாங்களே அம்மா அப்டின்ட்டு யோசிப்பேன் அவுங்களுக்கு புடிச்ச விஷயத்த செய்ய சொன்னா இன்னும் புடிச்ச மாரி செய்வாங்க
ஆமா ஆமா
உம் என்னக்கி இத்தின வருஷமா தெரியாம போயிடுச்சு இவன் வாலிபால்ல நல்லா வெளையாடு வா அப்டின்றது
ஆரம்பத்துல நீங்க அனுப்புறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை
ம் வசதியும் இல்ல ம் இவன் படிச்ச பள்ளியில ஸ்போர்ட்ஸ் இல்ல இல்லன்னா சேத்தியி ப்பேன் இவன் படிச்ச பள்ளியில வந்து ஸ்போர்ட்ஸ்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க
ஆஹ
ஸ்டெடிக்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்லா படிக்கணும் படிக்கணும் படிக்கணும் படிக்க வை
செரி செரி பசங்கல்லாம் நெலையில் வெட்டியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க எந்த தொந்தரவும் இல்ல ஆ
ஆ இல்ல நம்ப வீட்டு சாப்பாடு செஞ்சு குடுக்குறோம் காலையில எழுந்து தோச இட்லி இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு
நல்ல சாப்பாடு காய்கறி நெறைய நல்ல படிய குடு குடுங்க ம்
மதியம் வந்து ஒரு கீரை இல்லக்காய் சாதம் வச்சு கு குடுத்தனுப்புவோம் ஆனால் காலையிலயும் ஏழு மணிக்கு போறதுனால சாப்ட மாட்டாங்க
ஹ் ஹும்
காலையில டிஃபனும் பாக்ஸ்ல தான் போட்டு கொடுத்துடணும்
உஹம் அறக்க பறக்க நால
படும் பாக்ஸில போட்டு
உஹம் உஹம் சாப்பாடெல்லாம் ஒழுக்கமா சாப்பிட்டுறாங்க எந்த
ஆஹ் சாப்பிட்டுருவாங்க ஆனா நம்மளுக்கு தெரியாத விஷயம் இன்னும் வெளியில் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது நாங்க வியாபாரத்து போகும் இல்லையா துணி வியாபாரத்துக்கு
ஹம்
அந்த இடத்துல நாங்கள் போனதும் எங்க வீட்டில் காலையிலேந்து ஹ மூஞ்சு கழுவி பல்லு விளக்கி எல்லாமே தண்ணி டீயெல்லாம் சாப்பிட்டு போயிடுவோம் பஸ் ஏறிடுவோம் அப்ப அங்க போய் இறங்கி ஒரு வீட்டுக்கு போவோம் ஒரு டீச்சர் தா அவங்க
உஹம்
அவங்க வீட்டுக்கு போவோம் அவங்க போனதும் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு எங்க துணிய எல்லாம் பாத்துட்டு எது வேணுமோ எடுத்து எடுத்து வச்சுடுவாங்க பக்கமா வேணுன்றது
உம்
வேணாண்ட்ரது எடுத் த்து பக்கமா வச்சுட்டு அவங்க அவங்க பொண்ணுக்கு பையனுக்கு டிஃபன் காலைய உணவு செஞ்சுட்டே எங்க கிட்ட வந்து பாக்குவாங்க
உம் உஹம் அதையும் பராமரிச்சுக்கிட்டு இதையும் பா
ஆஹ் பாக்குவாங்க அப்றம் எங்களுக்கு க்கு என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க பசங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு எங்ககிட்ட வந்து பில் போட சொல்லுவாங்க
உஹம் உம்
எங்க பில் போட சொல்லிட்டு அப்றம் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு காலையில டிஃபன் மாரியே இருக்கு எங்களுக்கு அங்க அவங்க குடுத்த சாப்படறதுக்கு
ம் ஹும்
பயிர் வேக வச்சு குடுப்பாங்க ஒரு நாளு
ம் ஹும்
க்கல்ல வேக வச்சு குடுப்பாங்க இது ம் மூக்கல்ல இது எடுத்துட்டு வந்து எங்க ள்க்கு ஃபஸ்ட் டிஃபன் மாரி குடுத்துருவாங்க ஆளுக்கு கொஞ்சோ தட்ல போட்டு இத சாப்டுங்க எதுமே போட மாட்டாங்க உப்பு போட்டு உப்பு மட்டு போட்டு
ஆமா
வேக வச்சு வடிகட் டி அத நம்மளுக்கு குடுப்பாங்க
சுண்டல் மாதிரி சும்மா பருப்பு ஒடம்புக்கு நல்லதுன்றனா ஆமா ஆமா அதுதா நல்லது அந்த மாரிதா தரணு பசங்களுக்கு
நாம என்ன பண்ணுவோ எண்ணயு கடுகும் போட்டு வேக வை
ஆமா நம்ம
அவங்க இல்ல அவங்க இப்டி வெறுமையா வேக வச்சு உப்பு போட்டு குடு த்துருந்தாங்க சாப்படுறதுக்கு காலைல நல்லாவு இருந்துச்சு எங்களுக்கு வெறு வயத்துல பஸ் பஸ்ல போயிட்டு எறங்குறதுனால வெறும் வயித் துல ஒரு மாரியா இருக்கு.
எண்ண இல்லாம இருக்குது இல்லைங்களா அதனால ஒடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இரு க்கு எண்ண பச சேக் பி பி அதிகமாது க அதெல்லா அப்பிடிதா சாப்புடணுங்க
ம் எண்ணை இல்லாம அப்புறோ எங்களுக்கு இப்பிடி பண்ணி குடு
ம் ம் அது நல்லதுதா ஹெல்த்தியாதா பண்ணி தறாங்க அவங்க ஆ
ஃபஸ்ட் போனா இது எங்களுக்கு டிஃபன் ட